ஹலோ வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா நல்லாருக்கே நீங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க
உங்களோட உர உரயாடளுக்கா காத்துட்டு
பரவால பரவால
இன்னிக்கு ஆமா இன்னிக்கு நம்ம வந்து ஆ அந்த பயணம் அத பத்திதா வந்து நம்ம இன்னிக்கு பேச போறோ ஏனா பயணனும் போது வந்து நம்முளுக்கு அவ்ளோ ஒரு ஏனா இருக்குற எடத்த விட்டு ஒரு புது எடத்த போய் பாக்கர்து புது மக்கள் அங்க இருக்குற அந்த இயற்கை சூழல்ல அந்த மாரிலா இருக்கு போது ஒரு நம்மள்க்கு மனசுக்கு ஒரு நிம்மதிய தருது அப்பற அந்த ஸ்ட்ரெஸ்லருந்து ஒரு நா ஒரு சந்தோஷத்தயு தர்து ஏனா வீட்லே இருந்தோனா வீட் டிலே வீட்டு வேலைகள செய்ணும் சமைக்கணும் வீட் பொறுப்பா பாக்கணு ஒருகாரியங்களு செய்யணு ஆனா நம்ம த சுற்றுலானு போம்போது வந்து பாத் த்தீங்னா நம்ம நறைய எடங்கள பாக்லா இப்பலா நறைய பேரு எப்டியு வெயில் காலத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் கண்டிப்பா பொயிருப்பாங்க ஏனா அந்த மலர் காட்சிலா போய் பாத்துட்டு இருப்பாங்க அவ்ளோ ஒரு அழகா இருந்துருக்கு
ம் கண்டிப்பா தோழி ஆ நெறைய போயிருக்க தோழி எனக்கு நெறைய எக்ஸ்பிரியன்ஸு நறைய எடத்து துட் போயிருக்கு இந்த எடதா இந்தியால மோஸ்ட்லி எல்லா எடத்துக்கு போயிட்டு வன்ட்ட நான் நா போகாத எடோ வெளிநாடுல இன்னு போல நானு இந்தியால மோஸ்ட்லி எல்லா மாநிலத்தயு நா பாத்துட்டு வந்ட்ட மகாராஷ்டிரா மாநிலம் ம் கேரளா ம் பேங்களூர் தமிழ்நாடு தமிழ்நாடுல மோஸ்ட்லி எல்லா ப்ளேஸ்க்கு போய்ட்டு வன்ட்ட ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுப்பா நறைய சிற்ப கலைகள் தமிழ்நாட்டுல கோயில்கள் அ சுற்றுலா தலங்கள்ல நஜம்மாவே எல்லா ஊரையு கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டுல இருக்கற சிற் சிற்ப கலைகளை யாராலும் அடிச்சுட்க்க முடியாது சரி அ அவ்வளோ அருமையா இருந்தது பாருங்க
ஆமா அந்த தன் இந்த தஞ்சாவூர் கோயிலல்லாம் இன்னு அவ்ளோ அழகா இருக்கு சிற்ப கலைகள் அப்புறோ இந்த இதுக்கு கன்னியாகுமரி அங்கெல்லா போனீங்னா நல்லா அழகா இருக் கு அந்த இயற்கை சூழல் அந் த கடலோர பகுதிகள் அப்புறம் பாண்டி சேரி அங்கேயு கடலோர பகுதி ல அங்க வந்து அ பிரெஞ்சு மக்கள் வந்து அந்த எடத்துல வந்து அவங்களுடை வேலைகள அவ்ள அழகா அவ ஒரு எடத் து பாத்தீங்னா ஒரு சில இடங்கள் பாத்தீங்னா அவங்களுக்குமே
பாண்டிச்சேரி நஜமாவே வந்து தூய்மையான எடம் ப்பா நல்ல தூ இ வ நீட்டா வச் ச்சிருக்காங்க அந்த ஊர அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு நல்ல தூய்மையாவு இருந்துச்சு. ம்.
ஏன்னா அங்க வந்து வெளிநாட்டு மக்
வச்சிருக்காங்க, இன்னு ஆசிரமங்களு நம்ம ரவீந்திரநாத் தாகூர்லா வாழ்ந்த எடம் அது அதனால வந்து நஜமாவே பாண்டிச்சேரி ஒரு குறிப் பிடத்தக்க ஊருதா தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான பகுதிகள்ல வந்து பாண்டிச்சேரிய சொல்லலா. நஜமாவே.
முக்கியமா வாகனங்களுக்குலா வந்து ரொம்ப பேர் போனது அங்க ரொம்ப சீப்பா கம்மியா வாங்கலா. அது மாரி பெட்ரோலு வந்து ரொம்ப மலிவான இது கெடைக்கு அங்க போனா நாங்க பெட்ரோல் போட்டு வந்துடலா கம்மி வெலைக் கி நறைய சலுகைகள் அங்க இருக்குது அதுல
ஆமா ஆமா நானு கேள்விப்பட்டிருக்கே அ
ஒரு சில எடங்கள் வந்து வெளியில போம்போது வந்து நம்மளுக்கு இது ஒரு அப்டியே ஒரு அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு ஆனந்தமா இருக்கு அந்த ஊட்டி கொடைக்கானல்லா பா திங்கன்னா அந்த க அந்த ஒரு சூழலுக்கே குளிர் ச்சியார் அப்டியே நிம்மதியா இருக்
நிம்மதியா இருக்கும் அங்கயே கொஞ்ச நேரம் இருக்கலாமான்றது ஒரு விட்டுட்டு வர்றதுக்கு மனசும் இருக்காது அவ்ளோ அழ அருமையான எடம் அது ஆமா அங்க பு பூக்கள் வந்து அந்த மாரி பூக்கற பூக்கள் நம்ம த எங்குமே க பாக்க முடியாது அந்த அளவுக்கு அது கவ்லோ இம்பாடன் குடுத்தா அந்த மக்கள் வந்து அழகா மெய்ன்டைன் பண்றாங்க அத நல்லாவே இருக்கு
அது ஒன்னு ஒண்ணும் வந்தா அந்த வடிவங்களையும் அவங்க அமைச்சு அதெல்லா ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்த்துக்குரிய விஷயம் தா நல்லா அவரு பாத்து பாத்து அழகா செஞ்சிருக் க்றாங்க அரசாங்கத்துல எல்லா துறைகளும் வந்து தவறா இல்ல ஒரு சில துறைகள் மட் டும் நல்லா வந்து ஏ து இயற்கை சார்ந் அத வந்து மக்கள் ரசிக்கணு ஏ எப் இப்டி வந்தா அவங்க வந்து பாத்துட்டு அழகா இருக்குனு சொல்லுவாங்க எந்த எடத்துல நெறைய புகைப்படங்கள்ல்லா எடுப்பாங்க அதுக்காகவே வந்து ந நெறயி ஒரு ஏற்பாடுகள்ல்லா செஞ்சு ரொம்ப அற்புதமா பண்ணிருந்தாங்க
ஆமா ஆமா இல்லப்பா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அது பண்ணாங்க அத ஊட்டி கொடைக்கானல் வந்து அது பெரிய அளவுல அந்த பூங்காவ வந்து பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க எந்த நாட்டவர் வந்தாலு அங்க பாக்கணுன்றது பர்டிகுல அந்த ஊட்டி கொடைக்கானல ஊ டி எடத்துல மட்டு அந்த பூங்கா பெருசு பண்ணி பெரிய பூங்கா அதாவ்த் தமிழ்நாட்லே வந்து ஊட்டிலதா அந்த பெரிய பூங்காவ அமச்சி ஆஹ் ஒரு டிஃப்ரன்ட் டிஃப்ரெண்ட்டா அ வர்ஷத்துக்கு ஒரு மொற ஆஹ் கொடைக்கானல் என்னது கோடை விடு முறையில வந்து மட்டு மா பசங்களுக்கு அதாவ்து படிக்கிற பசங்களுக்குல்லா ஃப்ரீ நம்ப நம்ப்ளுது ஒரு குறிப்பிட்ட கட்டணொ வாங்குறாங்க ஒ படிக்கிற கொழந்தைங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ பண்ணி அந்த பூங்காவ பர்டிகுல பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க நல்லாவே இருந்தது அது பாக்கற் தி கே
இதெல்லா அந்த விஷ்யங்கள் எல்லா ஒரு சில விஷ்யங்கள் எல்லா அந்த மாரி கேட்கும்போது வந்து ரொம் ப்ப இன்பமா இருக்குது ஆமா அது மாரி அந்த மலைப்பகுதில ஏறம்போது ஒரு மாதிரி இருக்கு எறங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப உ சீக்கா அந்த இதுல சுத்தி அந்த ஹேர் பின் பெண்ட்ல சுத்தி சுத்தி போகும்போது அந்த பொகை மண் மண்டலங்கள் அதெல்லா வந்து அவ்ளோ ஒரு அழகா இருக்கு நல்லா ரசிக்கக்க கூடிய காட்சி கிலங்ளா நல்லா இயற்கைய
அட இயற்கையோட அழகு ஒப்பிடும்போது எதுமே வ ந்து எதுக்குமே ஒரு ஒப் விட பண்ண முடியாது அ நம்ம ஈடே கெடையாது ஒப்பிடும் பண்ண முடியாது ஒரு பெண்கள் அழகுன் சொல்றோ பெண்களை விட அழகானது ஒண்ணு ஒலகத் திலே இருக்கன்னா இயற்கை அழகுதா அதோட ரசனையு செரி நம்ம ரசிக்கிற விதமு ஸ் செரி ஒரு மலை வந்து கடவுளோட படைப்பு வந்து அவ்ளோ அழகாருக்குது தூரத்துலந்த பாக்கும்போது அது சூரியன மறையும் போது அவ்ளோ அழகாகருக்குது வரும்போது அழகாருக் கு கடல்ல போய் நின்னும் போது நம்மளையு அ ஒரு கொழந்தையாவு மாறிட்றோ பெரியவங்களு செரி சின்னவங்களு செரி ஒரு கடற்பகுதிய பாக்கும் போது நம்மளயு அறியாம அப்டி ஒரு அலாதி ஆனந்தமான ஒரு சூழ்நிலைல கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு மண் நேரோ அங்க இருந்தோன்னா அந்த ரெண்டு மணி நேரமு அந்த கடல் கிட்டியோ தா நம்ம மனசிருக் கிது வேற எங்கெய்யோ போல அங்கேயே இருக்கணு அந்த ஸ் ஸோ அந்த ஷோ அந்த இதுவே நம்ம ரசிச் சிட்டு நின்க்கறது வந்து நெஜமா பெரிய விஷ்யோந்தா
முக்கியமா அந்த ரெயில் பகுதிகள் எல்லா ரெயில் வந்து நெறைய அந்த காலத் துல இன்ஜின் ரெயிலு ஆங்கிலேயர்கள் எல்லாம் எப்டி பயன்படுத் நாங்கன் சொல்லிட்டு அந் த ரயில் உன்னு வச்சிருக்காங்க அது மியூசியமாவே குறாங்க அதுலல்லா வந்து வெ ஆமா போகும்போது அவ்ளவு அந் த வ ட்ரெயின்ல போய்ப்ப அப்டியே பாத்துக்ட்டே சுத்திக்கிட்டே போம்போது அந்த காட்சிகள்லா மிகவு அவ்
ம் அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிந் வேற எங்கப்பா அப்போ வந்து எனக்கு வந் து இங்க வந்து ட்ரைனிங் போடுவாங்க எல்லாருதுமே ட்ரைனிங் இன்ஜினெங் கூட்ஸ் எல்லா வந்து நிக்கு எங்க வீட்டு பக்கத்துல தா ப ட்ரைனிங் பீரியட்ல வந்து அங்கதா கும் போதா நா நெறைய பாத் துருக்கே நெறைய்ய பஸ் ஸ்டூடெண்ஸ் அப்பவேந்து அந்த ட்ரெயின் ஓட்டுவாங்க இன்ஜின் ஓட்டுவாங்க அப்பத்லந்து எனக்கு ஆச ய ஏ நா கூ ஓட்னா நல்லா இருக்குமேன்ட்டு நம்ம பொட்ட பசங்ளாருக்க ஆ ஆமா ஆமா இல்லல்ல நெறைய பண்ணுவ நானு என் கிட் ட்ரயின்ல போறதுனா ரொம்பப் புடிக்கு அ ரிசர்வேஷன் பண்ணிடுவாங்க இப் ப எங்கனா தூரமா போணுன்னா ஃபேமிலியோட அப்பா அப்பா அதெலா ரயில்வேனால வ எங்களுக் ஃப்ரீ தா கட்டணமுங் கெடையாது எங்ளுக்கு, எங்ளுக்கெப்பவ்மே ஃப்ரீதா எங்க போனாலு ஃப்ரீதே எவ்ளோ தூரம் மும்பை வரையு ஃப்ரீ எங்கனா போலா எங்கன்னா கூட்டிட் போறப்ப இந்த லீவ்ல ஆ அவுங்கள்க்கு எப்பால்ல அவ்ங் டைம் கெடைக்குமோ அப்பல்லா எங்ள வந்து வெளில கூட்டிட் போவரு நாங்க ட்ரெயின் த அதிகமா யூஸ் பண்ணு அதனால மோஸ்ட்லி எனக் கந்த ட்ரெயின் சம்பந்தமானதுல ஒரள தெரியு அப்பா சொல்லிட்டேருப்பாரு இது இப்டிருக்கு இந்த பாருங்க எந்த மாரிலாருக் க ரயில்வேலல்லா நம்ம வேல வாங்கும்மோது நம்ளுக்கு இவ்ளோ சலுகைகள் இருக்கு ட்ரெயின் வந்து அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட பிறக் குட அவுங்க இறக்க வரையு அந்த
முக்யமா அந்த ஏற்காடு இந்த வ இந் இதெல்லா வந்து ரொம்ப ஏற் காடு மூணார் ரு அப்புறோ அந்த குணாகொ து கொக கொடைக்கானலு எல்லாமே வந்து நல்லா அந்த மலைப் பகுதில பாக்க ஒர் நல்ல ஒரு காட்சி எந்த ஒரு எடங்கள் இந்த எடங்கள்லா அதுவு கேரளால்லா சொல்லவே வேண்டா எங்க சுத்தியும் பச்ச பசேர்னுருக்கும் கடவுளோட நாடுன்னு நெ சொல்றது தப்
தப்பே இல்ல நெஜமா தா இவ்ளோ அழகா இருக்கு பசுமையா இருக்கு அந்த எடத்துல தா அவங்க வசிக்கிறாங்க தூய்மையான காற்ற சுவாசிக்கிறதுனால அவங்களோட வாழ்நாள்ல வந்து இங்க அதிக நேரம் அதாவது அதிக நாள் வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அங்க இருக் கெடைக்குது
ஆமா அது மாரி அங்க வந்து மூலிகை மரு ந்துகள் வந்து நெறைய பேர் ட்ரீட்மெண்டக்குலா இங்க இருந்து அங்க போறதுக்கு முக்கியமான காரணமே அது தா இந்த மூலிகை மருந்துகள வச் சேரி அந்த கட்டைய வச் என்னென்னவோ அந்த அவங்க இயற்கை இத ஆ வந்து பயன்படுத்துவாங்க அதனாலயே வந்து மக்கள் வந்து அந் நம்ம ரொம்ப முடியாதவங்க ரொம்ப வயசானவங்க இந்த எலும்பு முட் முட்டுவல்லி வெ உள்ளவங்கல்லா அங்க க கண்டிப்பா போவாங்க அந்த எடத்துக்கு ஏன்னா அங்க போனாவே வந் அ ஆ சுக ஆயிடு அப்டின்னு சொல்லிட்டு அதனால அந்த எடத்துக்கு போவாங்க
ம் ம் ம் ம்
நீங்க எதாது அந்து மாரி பாத்ருக்கீங்களா கேர்ளால ஒங்ளுக்கு என்னட ரொம்ப புடி
எனக்கு அந்த பிளேஸே ரொம்ப புடிக்கும் போ போயிருக்கே கொச்சின் போயிருக்கே அங்க விமான நிலையம் ல்லாம் வந்து தமிழ்நாட்ட கம்பேர் பண்ணும்போது கேரளாவோட விமான நிலையம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதே வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் ஆ அந்த பிளாக் தண்டர் போய்ருந்தோ ரீசண்ட்டா கேரளாலால அதுவு நல்ல அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ஆ பசங்களுக்கான பாதுகாப்பு கரெக்ட கொடுத்துருந்தாங்க அந்த மெயின்டன் பண்றக்கு கிளீன் இப்ப நம்ம எதனா ஒரு குப்ப போட்டாக் கூட அந்த குப் குப்பைய ஒடனே எடுக்கிற கூட அதிகமாக இருக்கிறாங்கங்க ஆ ஃபுட் சாப்பாடு ஆ அவ்ளவு ஈடுபாடு இல்ல பட் வந்து ஓரளவு பரவாயில்ல சுத்தி அதாவது ஒரு எடத்துக்கு போனா இது நல்லா இருக் ஓ இந்த கேரளா இந்த பகுதில இது நல்லா இருக்கும் இது போனா பாத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அங்க வரும்
ஏன்னா அவங்களோட ஆமா அவங்களோட உணவுகளே வந்து இயற்கை இருக்கு புட்டு கொண்டக்கடல கெழங்கு கெழங்கு அப்பறோ
புட்டு அஹ் எனக்கு வந்து கொழா புட்டு ரொம்ப புடிக்கு கேரளா வந்து நாங்க த நாங்க இங்க வ வச்சிக்கும்போது கேரளாக்கார தா பக்கத்து வீட்டு இ ருக்காரு இப்ப நாங்க இட்லி செஞ்சு கொடுத்தோனா அவங்க காலைல உணவு இட்லியோ சாம்பாரோ குடுத்தோனா அவுங்க வந்து காலையில புட்டு செஞ்சிருவாங்க புட்டு வாழப்பழம் கம்பல்சரி வந்து நேந்திரம் பழம் வச்சு தா இருப்பாங்க பழ புட்டு அதுக்கான கறி வச்சிருப்பாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க அந்த தேங்கா புட்டு செய் வாங்க அப்பப்ப கொழா புட்டு தா அப்படி கட் பண்ணி குடு ப்பாங்க ஸ்லைஸ் மாரி அவ்வளோ அருமையாக இருக்கு அது சாப்பிட்றதுக்கு உம்
ஆனா அவங்களோட சமையல்ல எப்பமே வந்து அந்த அந்த தேங்கா எண்ணெய் இல்லாம இருக்காது ஆமா ஆமா எல்லாத்துலயு தேங்கா எண்ணெ தேங் த தேங்கா சம்பந்தப்பட்டது எல்லாத்துலயும் பயன்படுத்துறதுனால தா வந்து நல்ல கொழுப்பு வந்து இருக்கு கு என்
நோயே இல்ல நீளமான முடி அவங்களுக்கான சரும வந்து பல பலனு இக்கறதுக்கெல்லா கார்ண வந்து முழுக்க முழுக் ப்ப தேங்கா எண்ணெ
ஒங்களோட பேசுன அந்த உரையாடலுக்காக நன்றி தோழி அடுத்த இதுல பேசுவோம்
நன்றி தோழி நன்றி தோழி அருமையா இருந்தது உங்களோட உரையாடல்